வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ வணக்கம் நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க இன்னிக்கி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது உங்ளோட ப்ளன் என்ன
என்ன இந்த நாள் எப்பவு சமைக்கிற வேலதா இன்னும் காலைல சமைக்கிற வேல கொஞ்சம் மிச்சோ கால்லேல்லா கொஞ்சம் சாப்ட மாட்டாங்க மதியந்தா சாப்டுவாங்க இப்ப மதியானத்துக்கு தா சமச்சிட்டு கொஞ்சனே எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க நீங்க
இப்ப தா எந்துருச்ச நேத்து என்னோட ப்ரெண்டு பாக்க வந்துருந்தா அதா மம் எப் அவனோட வீட்டில் எங்க வீட்டுக்கு போய்ட்டு இருந்தோ ப்ரெண்டு கூட பைக்ல ஓகே யார் என்னனு பகிர்ந்துகிட்டா தா ஆ நா சர் நா ஹோட்டல்ல சாப்பிடுறா மாரி அப்புறோ இன்னொருத்தங்க வந்து ஏ செத்தலா ஆ அத சாப்ட்டுட்டு ஆ அதுக்கப்பறோ கொத்தி காங்கேநத்தோ டே நைட்டு போயி இன்னைக்கு ஸ்பெஷல் அதா சோ நார்மலா வீட்ல இருதா ஆ மட்டன் இல்லனா சிக்கன் ஏதாச்சு செஞ்சி சாப்டுவோ இன்னைக்கு வெளியில கூட்டு போறா எ ப்ரெண்டு பந்தி நெனைக்கிறே எதோ ஒரு ரெஸ்டாரன்ட் போய் போய் நாங்க ஒரு எட்டு பேரு சாப்ட்டுட்டு அப்டியே வெளில கொஞ்சா இது சாயங்கால வரைக்கு நேரத்த போக்கிட்டு அதுக்கப்பறோ
சேரி சரி
தா அவங்கள தவிர வேற
புரியல
நீங்க சமைக்கணு சொன்னீங்க அத தவிர்த்து வேற ஏதாச்சு பிளான் இருக்கா
ஆஹா இல்லல்ல இப்பா இன்னைக்கு வந்து ஃப்ரீ எப்டின்னா எல்லாருமே வந்து இன்னைக்குதா வீட்டல இருக்கோ போறாங்க அதனால இந்த டைம்ல வந்து அதிகமா வெளிய போக மாட்டோ ஆ ம் மந்த்லி ஒன் டைம் மட்டுந்தா நாங்க வெளிய போவோ அந்த மாரி ஆ எப்படின்னா மளிகை சாமனு வாங்கணு அந்த பார்க்கு அந்த மாரி சன்ட்லா எப்பவாது ஒரு டைம் தா இந்த மாரி நாய்த்துக்கெழம டைம தா எல்லா கொஞ்சோ வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட்ல எல்லா வீட்ல ரெஸ்ட் எடுப்பாங்க ஏன்னா எல்லா டேய்லு பைக்ல போயிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு அந்த ஒன் டே மட்டு கொஞ்ச பைக் ல்லா எடுக்காம ஃப்ரீயா வீட்ல என்ஜாய் பண்ணிட்டு சாப்ட்டுட்டு தூங்கணு அந்த மாரி எதிர்பார் ப்பாங்க எங்க வீட்ல
ஆனா உங்களுக்கு போர் அடிக்கா நீங்க வந்து கேள்வி உனே
இல்லங்க எங்கெங்க போற அடிக்க எனக்கு எப்டின்னா வ் வேல செய்றதுக்கு கரெக்டா இருக்கங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஒர்க் எப்படினா ஞாயித்துக்கெழம ஆச்சுனா இன்னு எஸ்ட்ரா ஒர்க் க்குத எனக்கு அதிகமா இருக்கு ஆண்க்கு வேல செய்யும்போதே வந்து செஞ்சுக்கிட்டே அடுத்தது என்ன வேல அடுத்தது என்ன வேல அடுத்துது என்னா பண்ணணு அடுத்து என்னா சமைக்கணு அப்டி யோசிச்சு யோசிச்சு ஐயோ எனக்கு தெரியல இது நமக்கு இது நமக்கான டைமே என்னன்னே எனக்கு தெரியாம ஓடிட்ருக்கு இப்ப
அதா அதா சொல்றது மொறைச்சுகிட்டே இருக்கு ம் ம்
அன்னாய் சொல்லப் போனா கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீயே கெடையாது எல்லாமே லீவ் கெடைக்கு கேர்ள்ஸுக்கு மட்டு லீவ் கெடையாது கேர்ள்ஸ்னா
தாஸ்பேன்ஸர் அதுதா நந்து இது மாரி சரீனு இங்க வந்தா இத ப இருப்போ காலைல என்னென்ன சாப்ட்ருக்க இன்னைக்கு ஒரு நாள் அது மாரி என்னைக்காச்சு நடந்துக்குதா
அது இன்னு எங்களுக்கு கெடைக்காது அந்த மாரி ஒரு வாய்ப்பு எனக்கு கெடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கே ஆனா ஏ ஹஸ்பண்ட் எனக்கு அந்த மாரி குடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறே குடுக்க மாட்டாங்க அவிங்க
சீட்ட வெ வார வார இப்போ மாசத்துக்கு போட்டாங்க டேய் போலானா கால்லருந்து நைட் வரைக்கு நல்லா வாங்கி அ அந்த மாரி பேசுனா அவ்ங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகு
ஆ ஹப்பியா இருப்பாங்க ஆனா வந்து எப்பினா எங்க ஊர்லயே வந்து இந்த பசங்க குட்டி பசங்க இந்த மாரி இருக்கும் போது கிட்ஸெல்லா சேந்துலா வெளான்டுப் பாங்க அதனால அவிங்க எப்போமே ஃப்ரீயா தா இருப்பாங்க அவிங்க ஜாலியாதா எதா எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஜாலியா தா இருப்பாங்க ஆ நானும் மே வந்து ஆ அவிங்களு கஷ்டப்பட்றாங்க வெளிய போறாங்க இந்த காத்துல நமக் கொன்னுல்ல வீட்ல இருக்கும்போதே நமக்கெல்லா வந்து பேக் பெயின் அந்த ஒடம்பெல்லா வலிக்குல காத்துக்கு அந்த மாரி இருக்கு அப் ப்ப அவுங்க வண்டில வெளிய போயிட்டு வராங்கனா அவிங்களுக்கு எப்டி இருக்கு ஆ கஷ்டப்பட்றாங்க யாருக் காக எங்களுக்காக அதனால அவுங்கள கொஞ்ச அதிகமா தொல்ல பண்றதில்ல சொல்லுங்க ஓகே நம்ம இப்டிதா இருந்துக்கணு அப்டினு கொஞ்ச கொஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்ருக்கோப்பா
புரியல நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது
ஆ படம் தெரிஞ்சோன அ அட்ஜஸ்ட் அப்ப அவங்க ஏ நெனைக்ல ஒதுக்குவாங்கன் சே எப்டி அவ்ங்க அக்சப்ட் பண்ணிக்கு சில விஷயங்கள் செய்யணு மாசத்துக்கு ஒருவாட்டி அது அவருக்கு கஷ்டந்தான
ம் அது பழகிருச்சு எங்களுக்கு சொல்ல போனா இப்ப என்னோட மேரேஜுக்கு அப்றோ ஃப்ரெண்ட மீட் பண்றதுனா ரொம்ப ரேருப்பா இப்ப எதாவ்து ஃபங்க்ஷன் அப்டினா மட்டுந்தா பாக்குற மாரி இருக்கு அதுமே என்னோட ஃப்ரெண்டோட பங்க்ஷன் அவிங்களுக்கு வந்து மேரேஜ் ஜோ இல்ல எதாவ்து ஒரு வீட்டு பங்க்ஷன்னா என்னால அங்க போகவே முடியல அது ரொம்ப கஷ்டமாவு இருக்கு எனக்கு அதுவு இல்லா ம ரொம்ப லாங்காவு இருக்கு அ லாங்கா இருக்கு அவிங்கலா ரொம்ப தூரத்துல இருக்காங்க நா ஒரு பக்கோ நா போயிட்டு திருப்பி ஈவ்னிங் நா வீட்டுக்கு வர்ணு ஏனா அந டைம்க்கு எ என்னோட பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிரு அவன பிக்கப் பண்ணனு அது கொஞ்ச கஷ்டமா இருக்கு என்னால போக முடியல எங்கேயுமே
அதாவ்து நம்ப நம்ப வந்து அ நம்பளோட வாழ்க்கைய நம்பனு மத்தபடி வாழ முடியாது
அதுதா அதுதா எப்டினா கொழந்தைய பாக்கணு பசங்களு சொல்லுவாங்கல்ல நா வந்து என்னோட லைஃபே நானு வந்து உங்களுக்காக இது பண்ணிட்டே எல்லாமே உங்களுக்காக தா செய்றே நா சம்பாரிக்கிறது உங்களுக்கு தா நா எல்லா எது பண்ணாலு அது உங்களுக்கு தா அப்டிங்கிறாங்க சோ பொண்ணுங்க மட்டு அதுக்கு கொறஞ்சதில்ல எல்லாமே பொண்ணுங்களுமே அதுக்கு ஏ பசங்க ஏனா சம்பாரிக்கிறாங்க பொண்ணுங்களு அதுக்கு ஈக்வலா எல்லா வேலையு இழுத்து போட்டு நம்ம அந்த சூழ்நிலைய புரிஞ்சு எல்லாமே பண்றாங்க அது வந்து பொண்ணுங்களையு கொற சொல்ல முடியாதுல்ல
ஹலோ பொள்ளாச்சி பாசத்துக்கு ஒரு வாங்கியாச்சு செக் பண்ணிருக்கீங்ளா அவ்ங்க இப்போ அப்டி யோசிப்பாங்கள நீங்க எத்தன வயது அப்டியா வயசு
ம் எப்டின்னா ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வச்சிக்கோங்களேன் எப்டியாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டுடைம் இது மாரி வெளியே ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாரி ஏரியாவுக்கு போய்ட்டு வருவோ அதுவும் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து லீவு அந்த மாரி டைம்னா மட்டும் தான் எங்களால போக முடியும் இல்லன்னா அதுவும் வாய்ப்பில்ல
ம் ஆமா இப்போ போ ஆ எதனால
ஆ இப்பதான் தம்பி ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டான் இதுக்கு முன்னாடி வீட்ல இருந்தான் டக்குன்னு அ என் ஹஸ்பண்ட் லீவு எப்போ கிடைக்குதோ அப்டினு சொல்லி அத பாத்து மட்டும் நாங்க கெளம்பிட்டோம் இப்ப எப்டினா என்னோட ஹஸ்பண்ட் லீவ் டைம் என்னோட பையனுக்கு வந்து எக்ஸாம் இல்ல ஸ்கூல் அந்த மாரி போய்ட்டு இருக்கு ஆ ரெண்டு பேர்த்தோட டைமிங் கொஞ்சோ ஈக்குவலா ஆனாதா எங்களால வெளியே போக முடியுது ஆ அதுவும் இல்லாம போய்ட்டு வந்ததும் ஆ ஸ்கூல் வெகேஷன் நான் இல்ல இப்பதான் தம்பி ஆ யூ கே ஜி தான் போறான் போன வருஷம் எல் கே ஜி போனா டைம்ல வந்து அவனுக்கு தெரியாதுல்ல இப்ப வெளியே கூட்டு போய் அவனுக்கு ஏதாவதுனா என்ன பண்றதுன்னு நா விடல சோ எங்க கூட அவன் போறான்ல போதும் அப்டின்னு வெக்கேஷன் வந்து கொஞ்சோ விவரம் தெரிஞ்சதுக்கு அப்பறம் விட்டோம்னா அவனுக்கு கொஞ்சம் மெமரியா இருக்கும் அவன் கொஞ்சோ வளர்ந்ததுக்கு அப்பறோ நம்ம அத கேட்டா கூட உனக்கு ஞாபம் இருகாது சொல்ல போன என்னையே எடுத்துக்கங்க என் நீ நான் சின்ன குழந்தைங்கள நான் என் வச்சிருக்காங்க எங்க வீட்டல நானும் போயிருக்கேன் ஆனா எனக்கு ஒண்ணு
ஆமாம் ஏன்னால் நம்ம தெரியாது எங்கே போணும் என்ன இது ஒரு எளவும் ஆமான்டேய் எதுவும் கொஞ்சோ தெரிஞ்சா செரி தெரியாதா
ம் ம் இப்ப நாங்க சொல்லப்போனா இப்ப பேர்த்டே வருது என்னோட பையனுக்கு அவனுக்கு வந்து என்ன பண்ட்டோம்னா ஃபஸ்ட் பர்த்டே மட்டும் தான் ரொம்ப கிராண்டா எல்லா ஒரு ரிலேட்டிவ் எல்லாத்தையும் கூப்ட்டு கொஞ்சோ டெக் டிரஸ்ல்லாம் பண்ணி கொஞ்சோ கிராண்டா பண்ணோம் இப்ப செகண்ட் தேர்டு ஃபோர்த் து இதெல்லாம் வந்து என்ன பண்டோனா சிம்பிளா நாங்க மட்டும் என்னோடு ஃபேமிலி என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி என்னோடு அம்மா ஃபேமிலி என் ரெண்டு ஃபேமிலி மட்டும் வச்சுட்டு அங்க முடிச்சிட்டோம் அவன் கொஞ்சோ ஓரளவுக்கு ஒரு இப்ப அஞ்சு வயசு ஆறு வயசு அப்டின்னா கொஞ்சமாவது ஞாபகம் வரும் அந்த டைம்ல நம்ம கேக் நல்லா கொஞ்சோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணோம்னா அவனுக்கு கொஞ்சோ ஒரு ஹாப்பியா மெமரிஸ் கொஞ்சம் நதான் இருக்கும் அது இது இப்ப ரெண்டு வயசு இப்ப நான் மூணு வயசு அப்டின்னா அவனுக்கு எதுக்கு நம்ம வெட்றோம் எதுக்கு இது பண்றோனே அவனக்கு தெரியாது அதனால நானுமே விட்டுட்டேன் சரி ஓகே கொஞ்சோ விவரம் தெரிஞ்சா நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் அவனு க்குஜஎது நம்ம செய்றதே அவனுக்காக தான் அவிங்க கொஞ்சோ என்ஜாய் பண்ணணும் அப்டின்னு எதிர்ப் பார்ப்போட பண்ணலாம் அப்டிங்கற ஒரு பிளான்ல இருக்கு இப்ப இந்த வருஷம் பண்ணலாம் அப்டின்னு ஒரு பிளான்ல இருக்கோ இப்ப அவனுக்கு அஞ்சு வய்சு ஆக போது சோ அதனால இந்த டைம் பண்ணோம்னா அவனுக்கு கொஞ்சொ நாபகம் இருக்கு இப்ப ஓரளவுக்கு நல்லா புரியுது நம்ம என்ன பேசறோ எதுக்காக நம்ம பண்றோங்க்றது அவனுக்கு புரியுது சோ நா இந்த டைம்ல கொஞ்சொ க்ராண்டா பண்ணலா அப்பிடிங்கற ஒரு ஐடியால இருக்கோ
லா நெறையா பண்றாங்க ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி செக்கெண்ட் பண்றா ஆ அந்த கொழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கே வெறுப்பா இருக்கு போட்டோ பு தெஜிட்டு ஆ ச கேக்க வெட்டிக்கிட்டு அவ்ங்களுக்கே இம்ப்ரெஸ் இல்லா வேண்டா வெறுப்பா இருக்கு நம்மதா ஃபர்ஸ்ட் பேர்த்டே செக்கெண்ட் பேர்த்டே சொல்லி க்ரேன்ட்டா க்ரேன்ட்டா பாசோ வெச்சு பண்ணி இருந்தாலு ஆனா அது அவ்ங்கக்கே வெறுப்பா இருக்கு ஸோ இதே நீங்க சொன்ன மாரி கொஞ்சொ பெருசா இருந்தாக்கா அவ்ங்களூ எக்ஸைட்டடா இருப்பாங்க என் பேர்த்டே எல்லாரு வருவாங்க கேக் வெட்டு வாங்க சொல்லி ரொம்போ சந்தோஷமா ரொம்போ எக்செட்டெட்டாவு இருப்பாங்க சோ அது மாரி வெக்கும்போது மெமரிஸ் மெமரியா இருக்கு அவங்களுக்குனு ஒரு ஹேப்பி நியூஸ் சொன்ன மாரி சின்ன வயசுல எல்லா அவுங்களுக்கு வந்து அவுங்க பேருல வந்து ந சாதாரன விஷ்யோ நம்மதா வீணா செலவு பண்ணிகிட்டு நீங்க சொன்ன மாரி பெரிய வயசுல பண்ணா அது ஒரளவுக்கு அவ்ங்களுக்குங்க ஓகே என்ற ஒரு ஃபீல் வரு
செரிங்க செரி செரிங்க ப்ரோ அப்றொ நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாரி எக்ஸ் பீரீயன்ஸ் இருக்கு இந் மாரி அவுங் நீங்க சைல்டுஹுட்ல நீங்க சின்ன வயசுல நீங்க எந்தெந்த மாரி எல்லா உங்க வீட்ல பண்ணிருக்காங்க உங்களுக்கு
ஆ அதா கேட்டீங்க நம்ம அத பத்தி அடுத்த
கண்டிப்பா கண்டிப்பா ம் ம் நன்றி ப்ரோ